ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி ஆ நல்லாருக்கே தோழி நீங்க எப்பிடி இருக் க்கீங்க
நா ரொம்ப நல்லா இருக்கே தோழி என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா என்ன இருக்கே தோழி சாப்பிட போறே நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதா தோழி இருக்கே வாக்கிங் போயிட்டு இருக்குறே தோழி
அப் ப்பிடியாதுல சாப்பிட்டாச்சா தோழி
ஆமா தோழிய ஆமா நேத்தே சாப்ட்றோ தோழி நாங்க உங்க உங்களோட ஹாபி என்ன தோழி
ஏ ஹபியா தோழி
ஆமா தோழி ஆமா
கி எதுவு இல்ல தோழி நா எதுவு அப்பிடியே எதுவு பெருசா பண்ணமாட்டே தோழி
ஓகே ஓகே தோழி ஏ அப்பிடி எதாச்சு ட்டு ஒன்னு இருக்கும் இல்ல தோழி எல்லாருக்கு
இல்ல தோழி அப்பிடி எந்த ஹாபி எனக்கு இருந்த போல இல்ல தோழி
ஓகே தோழி இப்ப சும்மா இருக்குற நேர என்ன பண்ணுவீங்க
சும்மாவே நா இருக்கமாட்டே தோழி
எதாச்சு வேல பாத்துட்டே இருப்பீங்களா
வீட்ல மார்னிங் எழிப்பே அப்புறமாட்டு என்ன பண்ணுவே சாப்பிடுவே அதுக்கப்புறமாட்டு வீடு தூப்பே அது அதா ஏ ஹாபினே சொல்லா டெய்லியு அத பண்ணிருவே
ஓகே ஓகே தோழி அப்புறமா
அப்றமா எதா ஒர்க் இருந்தா சும்மா வீட்ல ஏதா வேலை இருந்தா அத மாரி பண்ணுவே எதாவது ஒதுக்குவே இல்லன்னா சும்மா தா இருப்பே சும்மா ரீல்ஸ் தட்டிட்டு இருப்பே இல்லன்னா டிவி பாப்பே தோழி
ஓகே ஓகே தோழி
வீட்ல வந்து கொழந்த இருக்கனால எனக்கு வந்து
கொழந்த இருக் கா தோழி
கொழந்த தோழி
ஓகே ஓகே தோ